ஆ வணக்கத்தோழி
தோழி நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கங்க நீங்க எப்டி ருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சொல்லுங்க
ம் சிறு வயதுல சேமிப்புப்பழகு வந்து உங்களுக் எப்படி ஆரம்பிச்சது ஆ இப்பங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இரு க்குதா அந்த அதப்பத்தி பேசலா
ஆ கண்டிப்பா ஆ நா வந்துட்டு ஒரு சின்ன வயசாருக்கு போது தனியா வந்துட்டு எனக்கு எங்க அக்காவுக்கு உண்டியல் வாங்கி குடுத்துட்டாங்க அப்போ வந்து ரொம்ப பெரிய ரொம்ப கை ரொம்ப பெரிய காசல்லா கொடுக்க மாட்டாங்கா சில்லரக்காஸ் மாரிதா கொடுப்பாங்க ஒருருபா ரெண்டுருபா அப்புறோ அஞ்சுருபா காயின்ல இல்லவே இல்ல நெனைக்கிறே அப்போ அந்த மாரி சின்னச்சின்ன காயின்ஸ்யெல்லா கொடுக்கறதெல்லா வந்துதா சேர்த்து வப்போ எப்பயாச்சு ஒரு நூறுருபா இல்ல இறநூறு ருபா அந்த மாதிரி கொடுக்கும் போது சேத்து வைக்கிறதா அது வந்து ஸ்கூல் டைம்ல வந்துட்டு நம்ம சேக்க ஆரம்பிச்சோ அதுக்கப்புறமே ஏதா ஒரு ஆ பெரிய ஒரு அ ஸ்கூல் பராஜக்டோ இல்லனா வந்து வீட்டுல ஆ நீ அத வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்டினு சொல்ட்டு சொல்றாங்க அப்படின்ற ஒரு வேலையில வந்துட்டு அத ஃபுல்லா முன்னாடில்லா வந்து இப்பல்லா வந்து எப்படின்னா அந்தப்பிக்கி பேங்னு வந்துருச்சா அதுல வந்து ஆ நம்ம சின்னதா ஒரு பூட்டு மாரி போட்டு சாவியோட வருது நமக்கு எப்போ வேணுமோ ஓபன் பண்ணி நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்லா அப்படின்ற மாரிலா ஆ அந்த உண்டியல்லா வந்துருச்சு ஆனா முன்னாடில்லா வந்துட்டு ஒரு பான மாரி வரும் அ டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டா டிசைன் டிசைனா அந்த பெண்டடிச்சு அந்த மாரி எல்லா வரு அந்த மாரி வரும்போது நம்ம நம்மளாலா வந்துட்டு அதுல உள்ள இரு க்கிற காச வந்து வெளிய எடுக்கவே முடியாது ஆ அதா ஆனா வந்துட்டு நமக்கு இப்ப காசு வேணும்னா டக்குன்னு எடுக்க முடியாது அந்த டோட்டலாவே அத உடைச்சுதா எடுக்கணு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆ அ ஷார்ப்பான ஒரு இத வச்சு நம்ம உள்ள இருக்கிற காசு க க இதெல்லா வந்துட்டு அப்படியே திருப்பி வச்சு ஒ அ எடுக்கற மாதிரி இருக்கு அந்த மாதிரிதா இருக்கு அந்த டைம்ல எல்லா பட் இப்பல்லா வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு அப்படியே ஓபன் பண்ணி எடுக்கற மாரி வந்துருச்சு சோ அப்ப வந்து ஃபுல்லா ஒடச்சி அத எத்தன காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ற மாரி நா யூஸ் பண்ணிருக்கே அதுக்கப்புறோ அது அது ஒரு பழக்கமா வந்து அதுக்கப்புறோ நா எப்பும் தே கையில காசு குடுத்தாங்க ஒரு த ஊருக்கு போனா தாத்தா பாட்டி வந்து கையில காசு குடுத் தா அனுப்புவாங்க எக்ஸாம் எல்லா முடிஞ்சது அப்புறோ இப்ப லீவ்ல்லா முடிஞ்சு வீட்டுக்கு போம்போது கையில காசு கொடுத்து அனுப்புவாங்க ஆ அதெல்லா வந்துட்டு சேமிச்சு வச்சு அத வந்துட்டு நமக்கு எதுக்காக வேணும்னா யூஸ் பண்றது அந்த மாதிரிதா அதனால நா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கு ரொம்பெல்லா நா வந்து செலவு பண்ண மாட்டே எப்பல்லா காசு கிடைக்குதோ அத சேர்த்து வச்சுக்கதா பார்ப்பே எனக்கு அதுக்கப்புறோ ஏதாவது ரொம்ப பிடிச்சு ஏதா ஏதாவது பொருள் வாங்கணு அப்படின்னா அந்த காசு யூஸ் பண்ணி வாங்கறது உண்டு அந்த மாதிரிதா நா வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணே உங்களோட கருத்து சொல்ல தே தோழி
ஆ நா வந்து எப்படி சேமிப்பண்ணா அந்த ரெண்டா கிளாஸ் படிக்கும்போது நா ஒரு ஆரம்ப ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்கள தொடக்க பள்ளின்னு சொல்லிட்டு ஆ எங்க ஊர் பக்கத் த்துல அ பாட்டியூர் பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கு அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க பள்ளியில அது பள்ளியில வந்து அந்த ஸ்டேஷனரி ஆ கடை இருக்கும்ல அந்த கடையில வந்து சீட்டு சீட்டா வைப்பாங்க ஒரு நூறு கட்டம் போட்டு அந்த கட்டத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு ரூபாய் இல்லன்னா ஒரு ரூபாய் அப்படிய கட்டிட்டே வரணு நூறு கட்ட இருக்கு நூறு ஆ ஒரு ரூபாய் கட்டினா நூறு ரூபா கிடைக்கு நூறு கட்டத்துக்கு ஆ அப்புறம் மொத்தமா நூறு நூறு கட்டத்தயு ஃபில் பண்ணாங்களுக்கு நூறு ரூபா கிடைக்கு அந்த மாரி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ம் ஆர்வமா இருக்கு அந்த மாரி சேகறக்கு அதனால வந்து வீட்டுல வந்து ரெண்டு ரூபா அந்த பாக்கெட் மணி மாரி கொடுப்பாங்கல்ல அத கொண்டு போயிட்டு ஆ அப்டியுமே நான் இது ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தாங்களா ரெண்டு கட்டத்த நெரப்பி கொடுத்துருவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு யாரு நெறைய சீக்கிர நிரப்புறாங்களோ அவங்களுக்கு நானு என்னோட தோழி எல்லாரும் அந்த சீட்ட வச்சு டெய்லி டெய்லி எடுத்தத்துடுத்து பாாரத்துட்டே இருப்போ அந்த கூகுல வச்சிருப்போ பேகுல சைடு ஜிப்ல எடுத்தடுத்து பாத்துட்டே இருப்போ டெய்லி அத ஆர்வம் போய் கட்டிட்டு கட்டிட்டு வருவோ அப்புறம்‌‌ பாம் நூறு கட்டத்தூக்கு நடக் பங்களைய அவுங்க அந்த நூறுரூபா முழு பசம் அப்டியே நம்ம குடுப்பாங்ளா அது அப்டியே ஆர்வமா வாங்கிட்டு போயி எங்க எங்க அம்மு மாட்ட குடுப்பே அவுங்க எதாவது வாங்கிட்டு போய் யூஸ் ஃபுல்லான நல்லா ரீசேல் வேல்யு வெள்ளியான பொருள்ல மோதரோ அந்த கம்மல் அந்த மாரி எனக்கு வாங்கிட்டு வந்து க்கா அப்தா அதோட அந்த காசோட அரும்ம தெரியு அப்டியே நம்ம இத இப்டி பழக்கப்படுத்திட்டு போனோம்னா நம்ம தேவல்லா செலவுலா இது பண்ணிட்டு இந்த மாதிரி காச வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா செலவு செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல இப்ப வெள்ளி தங்கோ அந்த மாதிரி வாங்கனும் ஆமா நம்மளுக்கு பின்னாடி அது யூஸாவு இருக்கும்ல பண இல்லாத சமயத்துல அது வித்துக்குறலா அப்டின் சொல்லிட்டு எங்க பாட்டி வந்து இந்த இப்டி இந்த சேமிப்பு பழக்கத்த வந்து எனக்கு ஆ ஆரம்பிச்சு குடுத்தாங்க நா இன்னமுங்கூட அதிகமா வந்து செலவு பண்ண மாட்டே அ அதிகமா சேமிக்க பண்ன மட்டு ரொம்ப ஆர்வமாயிருப் பே இப்ப எப்யுமே ஒரு கட்டத்துல வந்து எதாவது ஒன்னு காட்டு சீட்டு கட்டு ன்றதே பேங்க்ல போட்டு வக்குறது போஸ்டு ஆபிஸ் போட்டு வக்குறது அப்பறோ நகச்சீட்டு கட்டாதப்ப எதயாவது ஒன்னுல அப்டி சேந்துட்டே இருப்பே
ஓ ஆ எனக்கு உம் உம் அதே மாதிரி சேமிக்கனு அப்டீன்ற ஒரு தாட்டு தா எனக்கு எப்யு இருக்கு இப்ப வந்துட்டு கைல ஒரு காசு வந்துருச்சு ஒரு ஆயிரூபா இல்ல ரெண்டாயிரூபா நம்ம ஏதோ ஒரு சின்ன வேல செஞ்சு சம்பாதிக்குறோ அப்டின்னா அந்த காசு வந்து சேரி எதுக்காது செலவு பண்ணிடலா அப்டின்ற மாரி எனக்கு வந்து எண்ணம் வராது நம்ம வந்துட்டு சேத்து வெக்கலா அதுக்கப்பறோ நமக்கு தேவயானத வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டோ இல்லன்னா வந்துட்டு யாரோ வாங்கி குடுத்துருவாங்க அப்டின் சொல்ட்டு நான் வந்துட்டு விட்டுருவே ஆனா வந்துட்டு என்னோட காசு அப்டின் சொல்ட்டு சேமிக்கதா பாப்பனே தவர அத வந்துட்டு நம்ம வேற எதுக்கா யூஸ் பண்ணிக்லா அப்டின்ற மாரி எனக்கு எப்பயு மனசே வராது ஆனா வந்துட்டு ஆ இப்போ நம்ம கையில எவ்ளோ காசு இருக்கோ அதே வந்து நம்ம பசங்கள்க்கு அந்த ஒரு பழக்கத்த வந்துட்டு நம்ம சொல்லி் குடுத்தோனா வந்துட்டு அவுங்களுக்கு வந்து ஃபியூச்சர்க்கு ரொம்ப ஆ யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க சொன்ன மாரி உங்க அம்மம்மா கிட்ட கொண்டு போய் குடுப்பீங்க அது வெள்ளியா வாங்குவாங்க அப்டின்னு அப்ப வந்து அ நீங்க இவ்ளோ வருஷம் கழிச்சு பாத்தா அந்த வெள்ளியோட காசெல்லா எவ்ளோ ஜாஸ்தியாருக்கு அந்த மாதிரி ரொம்ப உபயோகமான ஒரு விஷ்யம் தா ஒங்களுக்கு ஒங்குக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்டி நெனக்குறே அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி் குடுக்கணு இந்த மாரி வந்து காசு சேமிச்சு வெக்கணு உனக்கு எதாது ஏதாவது அ ஒரு அவசரத்துக்கு தேவப்படுதுன்னா நீ அத யூஸ் பண்ணி நீங்க ஏதாவ வாங்கிக்லா அப்டீன்ற மாரி அவுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு வர வர அப்டியே செலவு பண்ணிறலா அப்டீன்ற மாரி ஆ யோசிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வந்து அதுவு வந்துட்டு நமக் தேவயான பொருள் உபயோகப்படுதுன்னா அத வந்து வாங்கிக்லா பட் சும்மாவே வந்துட்டு இருக்கிறதெல்லா செலவு பண்லா அப்டீன்ற ஒரு எண்ணம் இருந்தா ஆ அவுங்களால வந்துட்டு சேமி க்கவே முடியாது அப்டின் நெனக்கிறே நானு ஆ நீங்க என்ன நெனக்குறீங்க
ஆமா இப்ப வந்து சேமிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல அவுங்க இப்ப வந்து பண இல்லாதவங்க வந்து யாரும் மதிக்கே மாட்டாங்க வெளியில அந்த மாரி கொழந்தைகளுக்கு சொல்லி குடுத்து வளக்கணு அப்பதா அவுங்களுக்கு சேமிப்போட அரும தெரிஞ்சு ஆ அவூங்க கையால உண் நம்ம கையால உண்டி உண்டியல் வாங்கி அவுங்களுக்கு குடுத்து அ பணத்தால போட சொல்றது அப்பறோ நெரச்ச புன்னாடி அவுங்களே ஒடச்சி அத எடுத்து அ கூட்டு போய் அவுங்களுக்கு தேவயான பொருளு பேக்கு புக்கு அந்த மாரி வாங்கி குடுக்கனு அப்பறோ எதாவது வாட்ச் வாங்கி தரல எதாவது ரீசேல் வேல்யு ஆகுற மாரி பொருள் வாங்கி தந்தா அவுங்களுக்கு ஆர்வமாவு இருக்கு அவுங் கையால்ல ஏதோ வாங்க சொல்லி குடுத்தோம்னா அவுங்க ரொம்ப ஆர்வமா அடுத்தடுத்து அவுங்க சேமிக்க பழக்கறது வந்து சேமிக்குறதுக்கு ஒரு ஆர்வோ வரு இந்த பழக்கத்த வந்து சின்ன சின்ன கொழந்தைகள்ல இருந்து நம்ம ஆரம் ச்சு உட்டம்னா அவுங்களுக்கு ரொம்பயும் ஏ பின்னாடி வந்து ஃபியூச்சர் ல வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நாள்ருக்கு ரொம்ப இதா இருக்குன் சொல்லுவாங்க அந்த மாரிதா நா வீட்லயு இந்த சின்ன சின்ன உண்டில்லா பாப்பாவுக்கு எங்க பாப்பாக்கு பையனுக்குல்லா வாங்கி குடுத்துருக்கே இந்த கட்டம்ல்லா போட்டு குடுத்து இந்த பாக்கெட் மணில்லா குடுத்தாங்கன்னா டெய்லி என்ட அத காஸ் கட்டிட்டு வா உனக்கு ஃபுல்லா அனப்டு ரே அந்த மாரிலா சொல்லி் குடுத்துருக்கே ம் அது வந்து ரெண்டு பேருமே வாஸ் ஒரு வீட்ல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதுல வந்து சொல்லிடுகுடுக்கணு ஒவ்வொ ட் வீட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரு ஆர்வமாருப்பாங்க ஒருத்தர் வந்து வேணா எதுக்கு பெ அதெல்லா சொல்லு த்த அவுங்க அவுங் ஒரு வயிசு வந்தா தெரியு சொட்டு அத வந் து அவங்க முன்னா எப்பே இது பண்ணுவாங்க அப்பிடி இருக்கூடாது ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவுங்களுக்கு எடுத்து சொல்லனு அப்பிடிதானுங்க
ஆ கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் அது இல்லாம வந்து நம்ம இப்போ பசங்களுக்கு வந்துட்டு கேட்ட உடனே ஒரு பொருள வாங்கி குடுக்கறது ரொம்ப தப்பு அப்பிடின் நெனைக்கிறே அந்த பொருள் வந்து உபயோகப்படுமா இல்லையா அப்பிடின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணு ரொம்ப சின்ன கொழந்தைங்களா இந்தார் எதுக்கு உபயோகபடுனே தெரியாது ஆனா அது எனக்கு வேணு அப்பிடின்ற மாரி கேப்பாங்க அதனால வந்துட்டு நம்ம அவுங்க சொல்லி புரியல வைக்கணு ப எ நா அவுங்களுக்கு அந்த ஒரு மெச்சுரிட்டி வரம் போது வந்துட்டு நம்ம சொல்லி புரியவாச்சோன அவுங்களுக்கு தெரி தெரியுனு நெனைக்கிறே இதே ரொம்ப சின்ன கொழந்தைங்களா இருந்தா ரொம்ப அடம் பண்ணாங்கன்னா நம்ம வேற வழி இல்லாம வாங்கி குடுத்துருவோ ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேல இருக்கற பசங்களுக்கு வந்து நம்ம வந்து அ எந்த விஷயமே எவ்ளோ அவங்களுக்கு செலவு பண்றோ இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு இவ்ளோ காசு வந்து நம்ம செலவு பண்ணி ஃபீஷ்கு கட்டுறோ
சேமிப்பு பழக்கத்துல கொண்டு வராங்க ம் அ நாங்க படிக்குபோது சஞ்சய திட்டோன் சொல்லிட்டு அந்த மாரிலா கொண்டந்திருந்தாங்க டீச்சர்ட்டே போய் நம்ம பணம் குடுத் த்து வத்து குடுத்து குடுத்து வைப்போ அவங்க அந்த அட்டன்ஸ் நோட்ல வந்து நோட் பண்ணிட்டே வருவாங்க அப்புறோ அந்த கிளாஸ் சர் அடுத்த கிளாஸ் நம்ம பிரொமசனாகி போம்போது அந்த பணத்த வந்து குடுப்பாங்க சொல்லிட்டு குடுப்பா யார் அதிகமா சேர்த்திருக்காங்களோ அவங்க பேரு சொல்லி
ஓ வே இந்த புசா இருக்கு எனக்கு இது வரைக்கு நா கேள்விப்பட்டதே இல்ல
அந்த எல்லா ஸ்கூல்லி இந்த மார் இல்ல ஒரு ஸ்கூல்லியு இப்பிடி
ஓ செரி செரி
உளுக்கு அந்த எல்லா பேரு கட்டம் போது அவங்களுக்கு எதா யூஸ் பண்ணிக்குவாங்க
ம் ம் நா அதுதா
ஒரு இதுல்ல இன்வெஸ்மெண் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம த்தா அப்பிடியே அமௌண்டா குடுத்துருவாங்க
ஓகே ஓகே அதுதா இப்ப நம்ம பசங்களுக்கு சொல்லி வழ க்குனு இப்ப ஒரு பத்து வயசுக்கு மேல ஆயிடிச்சின்னா அவுங்களுக்கு சொல்லனு நா இவ்ளோ பீஸ் கட்றே இந்த பொருள் வந்து இவ்ளோ காசு ஆகுது அப்பிடின் நம்ம சொல்லு போது அவுங்களுக்கு ஒரு அந்த ஒரு பயம் இருக்கு ஓ இவ்ளோ காசு செலவு பண்றாங்களா அப்பா அம்மா நமக் க்க அப்பிடின்ற ஒரு இது இருந்தா வந்து அவங்களே யோசிச்சி செலவு பண்ணுவாங்க ஒரு ஒரு காசுமே சும்மா சும்மா எனக்கு அதுக்கு காசு வேணு இதுக்கு காசு வேணுன் கேக்காம ஓ இந்த காசு வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு அ அப்பா வந்து இவ்ளோ நேரோ கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வேல செஞ்சி அந்த காச சம்பாதிக்கிறாங்க அதனால வந்துடு அததா நாம உனக்கு ஸ்கூல் ஃபீசா கட்றோ அதனால வந்து நீ பாத்து செலவு பண்ணு நல்லா படிக்குனு அப்பிடின்ற மாதிரி ஏ பையனுக்கு நா சொல்லி குடுப்பே சோ அந்த மாதிரி வந்து நாம எங்கையாது போனோனா எதோ ஒரு க ஒரு விஷ்யத்து க்கு ரொம்ப காசு அதிகமா ஆகுதுன்னா அவ கேப்பா என்னது இது யோ ஓ ஐநூறு ரூபா ஆகுதா ரொம்ப அதிகமா இருக்கே அப்ப வேண்டா அந்த பொருளு நம்ம வந்துட்டு வேற எதா வாங்கிக்கலா அப்பிடின்ற மாரி அவனே சொல்லுவா
ஆமா ஆமா ஆ நெறைய பசங்க அப்பிடி இருக்கறாங்க நெறைய பாத்திருக்கே நானு நா நெறைய அமா ட்ரெஸ் த் பாத்திங்கனா நெறைய வேலைகட்டுமா எதுக்கு இவ்ளோ வேணா வேணா இது போது அப்பிடிதிர ஒரு பசங்க சொல்லுவாங்க ஆ துணியல்லா பாத்தா ரொம்ப ஓவரா செலவ் பண் டோர்னு இருப்பாங்க சும்மா ஃப்பேண்டவே ஒரு ஆய்ர்வா ஒரு எட்டு நூறுவா அப்பிடி கூட எடுக்கலா ஒவ்வொருத்துலா மூனாயிர நாலாயிர போட்டு எடுப்பாங்க திருப்பி அது குப்பைக்கு போவு ஏ அப்பிடி டுவானு எனக்கு யோசனையா இருக்கு
கண்டிப்பா ஏனா அவ பசங்க வளர வளர வந்துட்டு ஒரு ஒரு வருஷ்தல இல்ல ஒரு ஆறு மாசத்தலே அவுங்களுக்கு அந்த பேண்ட்டு ஒன்னு வாங்குறோனா அதோட சைஸ்சு அப்பிடியே சின்னதாயிடு அது இன்னொரு தரவ நம்மனாலு யூஸே பண்ண முடியாது அது வேஸ்ட்டா தா போவு அந்த மாதிரி இருக்கு போது நம்ம பாத்து பாத்துதா கொஞ்ச செலவு பண்ண வேண்டிதா இருக்கு இப்ப இருக்குற சூழ்நிலையில சரி நேரமா முடிஞ்சிருச்சி தோழி உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ் ச்சி ரொம்ப நன்றி வணக்கம்